கம்
வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் உங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காளா
நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஒங்க வீட்ல
ஸ் எங்க வீட்லயு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல யார் யாரு இருக்காங்க இங்க
எங்க வீட்ல வந்து ரெண்டு குட்டீஸு நானு எ ஹஸ்பண்ட் மட்டு்ந்தா சிஸ்டர்
சேரி சேரிங்க மாமனார் மாமியாருங்க
அவுங்கல்லா இல்லங்க சிஸ்டர் அவுங்கல்லா காட்ல இருக்காங்க நாங்க எங்க வீட்ல இருக்கோ
சேரி சேரிங்க
சேரிங்க சிஸ்டர் இப்ப நம்ம முன்ன அதாவது கொழந்தைங்களுக்கு உண்டான ச சத்து எல்லா பேசிட்டு இருந்தோ இல்லைங் ஹலோ ஆ அந்த மாரி ஏதாது உங்களுக்கு ஏதாது தெரிஞ்சுக்கணுமா
சிஸ்டர் ஒரு ஃபேமிலி பத்தின ஃபேமிலி கூட்டு குடும்பம்லா எப்டி இருக்கணும்னு தா தெரிஞ்சுக்கணுனு ஆசையா இருக்கு
அப்டியா சிஸ்டர் ஒன்னு சொல்ட்டுமா ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு ஃபேமிலினு எடுத்துக்ட்டீங்கனு வச்சுக்கோங்களே அந் ஞ்சு வெரலு ஒரே மாரி இருக்காது ஒன்னு மேல கீழ வெரல வச்சு ஒரு ஃபேமிலி எடுத்துக்லா சேரியா இப்ப டா இருக்கறது நம்ம குடும்ப தலைவர்னு வப்போ ரொம்ப அத விட கம்மியா இருக் க்கவங்க குடும்ப தலைவி அதுக்கு கீழ இருக்கவங்க எல்லாருமே ஒண்ணுதானே
ஆமா ஆமா ங்க
ஆ இப் இப்ப நம்ம எ ம் ஒரு இப்ப நாம ஒரு கூட்டு குடும்பமா இருந்தா ஒருத்தவங்க பேச்சதா எல்லாருமே கேக்கணு அதுக்கெல்லாருமே ஒத்து போகணுல ஆ அந்த மாரி அமைரு துலா வந்து ஆ இப்ப வந்து பணம் மட்டுந்தா இங்க எல்லாமே பேசுற மாரி தா இருக்கு மேலோட அதாவது ஆ ம் ஹும் பண இருந்தா சொந்தங்கள் வருவாங்க பணோ இல்லையா திரும்பி கூட பாக்க மாட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க
சொந்தமா இருந்தாலு எதா இருந்தாலு இந்த காலகட்டத்துக்கு பணோ இருந்தாதா மெயினு மத்தபடி இருந்தா ஒண்ணுமே இல்ல
ஆமா ஆமாங்க அ பணமு மெயினு மெய்னா கூட்டு குடும்பத்துல போட்டி பொறாமைகள் இப்ப அதிகமா வந்துருச்சுங்க
ம் அது அவுங்க அவுங்க மனச பொறுத்துதா சிஸ்டர் இருக்கணு அது வந்து அவுங்கவுங்க கொணத்த பொறுத்துதா எல்லாமே அமைது குடுத்து ஒதவு றது வேற புடுங்கிட்டு ஒதவு ஓதவுறோனு சொல்றது வேற
கண்டிப்பா கண்டிப்பா
ம் நா செய்யற நா செய்யறேனு சொல்றது வேற நா செஞ்சு குடுத்ருக்கேன் சொல் றது வேற தான
ஆமா ஆமா ஆமாங்க ரொம்ப அனுபவப்பட்ருப்பீங்க போளையே
ஆமாங்க சொந்தத்த நம்பி நம்பி ஏமாந்து ஆ அதாவுது காலோ அப்டி அவுங்ள நிர்ணயி க்குதுங்க யாரு வந்து இங்க சரி தப்புங்றது கடையாது அவுங்கவுங்க எடத்துல இருந்து பாத்தா அவுங்கவுங்க செஞ்சது சரின் தா தோணு நாணயத்துக் எப்டி ரெண்டு பக்கொ இருக்கோ அந்த மாரி எது செரி எது தப்புனு யாராலயுமே ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஸ சொல்ல முடியாது இப்ப நா தலைனு சொல்லுவ நீங்க பூன்னு சொல்லுவீங்க உங்களோட ஐடியா வேற யாருக் கு௱என்னோட ஐடியா வேற மாரிதான இருக்கு அதனால
ப்பா கண்டிப்பா
ஆ
செரி செரிங்க
அ எல்லாமே இப்ப நடுவுல இருந்து யாரு எந்த இது சொல்ல முடியாதுல்ல
ஆமா ஆமாங்க நாங்க ஓரளவுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியே தா இருக்கோ அது அது அதாங் நாங்க ஓரளவுக்கு ஜாயின் ஃபேமிலியாதா இருக்கோ
சேர் செரிக்க
அ அப் அப்டியே கொஞ்சோம் என்ன பண்றது நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாகுனுங்கற ஒரு சுச்சுவேஷனு அப்ப வந்துட்டு யார் எது சொன்னாலு கொஞ்சோ அமைதியா கேட்டுட்டு செரிங்க செரிங்க குடும்ப வர்ணு குடும்ப வர்ணுன்ட்டு அப்டியே நாங்ளு வந்தர்றோ
ம் அது வீட்ல இருக்க பெரியோங்களப் பொறுத்து தாங்க எல்லாவோட தலைமையின்மே நடக்கும் வீட்டுல வந்து பெரியவுங்க செரியா இருந்தாங்னா அந்த வீடு கரெக்ட்டா இருக்கு வீட்ல பெரியவங்க பெரியவன் வந்து அதிகமா சம்பாதிக்கிறா
ஆ ஆ இப்ப ஒரு குடும்பத்துல வந்துட்டு பசங்க கூட ஒரு மேனேஜ் மெண்ட்ல வந்துருவாங்க செரி நம்ம அண்ண நம்ம தம்பின்னு வந்துருவாங்க ஆனா பெரியவுங்க இருப்பாங்க பாருங்க அவுங்கதா மெயினா பசங்களுக் உண்டான பிளவையே ஏற்படுத்துறதுன் வச்சுக்கோங்ளே
ம் அவன் அப்டி சம்பாதிக்கறா நீ ஏன் இப்டி சம்பாதிக்ல அப்டின்னு
ஆ ஆமா அந்த மாரி ரெண்டாப் பிரிச்சி வேற டரக்ஷன்ல திருப்பறதே வந்து இந்த பெரியவுங்கதா ஏதோ நல்லத் பண்றதுன் நெனைக்கறாங்க ஆனா அவுங்கொ
ம்
ஹேனே இல்ல பாத்துருக்கே எங்க மாமா வீடு அந்த மாரி இருந்துருக்காங்க அ அதனால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அதனால என்ன பண்றது பெரியவுங்க சொல்றதுக்கு அப்டியே சரி சரின்னு சொல்லிட்டு நம்மளு பல்லக் கடிச்சிட்டு நம்ம குடும்பத்த ஓட்டுறதாதான இருக்கு
ம் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணுன்னா அவன் க ட்ற ஹஸ்பண்ட பொறுத்துதா எல்லாமே இருக்கு என்ன ஆனாலு பரவால்ல என் ஒய்ஃப் பேசுறா அது ஒன்னு பிரச்சனை இல்ல அப்டின்னா அது வேல முடிஞ்சுது என் ஒய்ஃப் பத்தி நீ யாருனு கேக்கலா அண்ணனா இருந்தா என்ன தம்பியா இருந்தா என்ன வாயு வயிறு வேற வேற தான அண்ண என்ன வேணா பேசுனாலு தம் வாய மூடிட்டு இருந்தா அதுல என்ன அர்த்தோ இருக்கு ஒன்னுமே இ
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க அது உறவு முறையே மாறிடுருங் இல்லைங்களா
அ அப்ப வந்து இந்தப் பொண்ணக் கல்யாணம் பண்ணி இத்தன நாள் இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்னுமே இல்லையே
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அதனால அண்ணத்தம்பியா இருந்தாலு எல்லாத் தையு தன் ஒய்ஃபோட சிச்சுவேஷனையு புரிஞ்சு பேசணு அப்டியே சப்போர்ட் பண்ணி பேசுனாலு நீ நீ சொல்லிக் குடுத் துதா எல்லா நடக்குதா கேப்பாங்க
ஆம்மா ஆமா ஆமாங்க
அந்த பொண்ணோட எடத்துல இருந்து யாருமே பேச மாட்டாங் இந்த ஒலகம் ஆயிரந்தா நல்லது பண்ணாலுமே ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த பொம்பள தப்புதா ஆனா ஆம்பளைங்க தப்பு பண்ணிட் டா ஆம்பளைங்க எதா பண்ணிட்டாங்க அனுசரிச்சுப்போ அப்டின்னு சொல்லுவாங்க
இதுனா ஆம்பளைங்க அப்டிங்கிறது வந்துருது ஆம்பள ஆயிரஞ் செய்யலா
ஆ நீ பொண்ணு நீ எது பேசக் கூடாது அவுங்களுக்கு மட்டுந்தா குடும்ப இருக்கு நமக்கெல்லா குடும்பமே இல்ல
குடும்ப இல் க கண்டிப்பா கண்டிப்பா
இருக்கப்பட்ட பொண்ணா இருந்தா காசு பணொ இருந் ததுனா அவ அதிகாரந்தா அங்க மேலோங்கி இருக்கு அதுவே இல்லாதப்பட்ட பொண்ணா இருந்தா அவ குனின்னு சொன்னா அவன் குனின்னு சொன்னா நம்ம குனியனு அவன் நிமிர்னு சொன்னா நிமிர்னு ஏன் நீ சொல்றத நா கேக்கணுனு சொன்னா சம்பாதிக்கிற திமிர்ல பேசுறியானு கேப் பாணுங்க சரி நா சம்பாதிக்கல நா வீட்லயே இருக்கேன்னா வீட்ல சும்மா இருக்கிற திமுருல பேசுறியான்னு கேப்பானுங்க
கண்டிப்பா நா போய் கஷ்டப்பட்டுட்டு வர நீ ஒன்னு பேசுறதுக்கு என்ன வாய் வலி க்குதா அப்டிம்பாங்க வெளிய கஷ்டபட்றது நானு நீ வீட்லயே இருந்து தேக ஆமாங்க ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ம் குடும்பத்துல பொறுத்த வரைக்கு இப்ப இ நம க்குன்னு இல்ல நம்ம மாமியார்ங்களுக்கே அதே இது நெலம தா என்ன அவுங்களால சொல்ல முடியாது அது நம்ம மேல டிபென்ட் பண்ணி காட்டுவாங்க
மருமகள்ங்குற ஸ்டேஜுவரிக்குந்தா அவுங்க
அது அவு மறக்கருதில்லங்க சுத்தி இருக்கவங்க அந்த சூழ்நெலய வேற மாரி மாத்திருவோங்க
அதுதா அதுதாங்க